தோழி
ஹலோ ஹலோ
வணக்கொ தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே இந்த கோடை விடுமுறைய வந்து உங்க ப பசங்களோட எப்டி பயனுள்ளதா நீங்க செலவிட்டுட் இருக் கேங்க அதை பத்தி என்னெல்லா பண்றீங்க கிறத பத்தி நா இன்னைக்கு பேசலானு நெனைக்கிறே
ம் நா வந்து பாத்திங்கன்னா இப்போ இந்த கோடை விடுமுறை கொஞ்சொ யூஸ்ஃபுல்லா கொண்டு போலான் சொல்லிட்டு கொழந்தைகளுக்கு இந்த ஆட்டு மாரி எல்லா இருக்குங்ள இப்ப ஆட்டு் இப்ப எப்டி சொல்றது நம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ வேஸ்ட்டா போற குப்ப இதெல்லா இருக்கு பாத்திங்ளா பாட்டுலு அந்த மாரி விஷயங்கள வச்சு எப்டி யூஸ்புல்லா வந்து ஒரு வீட்லயே வக்கிற மாதுரு ஒரு அலங்கார பொருளு அதெல்லா எப்டி பண்றது அப்டின்னு சொல்லிட்டு கத்து குடுத்துட்டு இருக்கேங்க நீங்க
ரொம்ப நல்ல விஷயந் தா நா எ கொழந்தைக்கு வந்து ஓவியம் வரைறதுல வந்து ஆர்வொ அதிகொ அதனால இப்ப வெயில் காலமாவு இருக் கிறதுனால வீட்ட விட்டு வெளில போக கூடாதுங்கிறதுகாக ட்ராயிங் புக்ஸ்லா வாங்கி குடுத்திருக்கே அதுக்கு கலர் அடிக்கிறதுக்கு கிரயான்ஸ்சு பென்சில் ஸ்கெட்சு இந்த மாதிரிலா வாங்கி் கொடுத்து அவுங்ள வெயில் நேரத்துல வீட்லயே உக்காந்து படொ வரைங்க அதுல கலர் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி என்கரேஜ் பண்றது அது மட்டு இல்லாம சாய்ந்தர நேரத்துல வந்து வெளில வந்து பால் விளையாட்றது சின்ன சின்னதா கொழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறது து அந்த மாரி விஷயங்களையு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்
பரவால பரவால
ஒரு சில விஷயங்களுக்கு இன்னமே உம் சொல்லுங்க
பரவாயில்லங்க தோழி பரவாயில்ல வீட்ல இருந்து நம்ம பண்றதும் நல்ல விஷயந்தான் இல்லைங்களா
ஆமாங்க அது மட்டும் இல்லாம நான் இப்ப என்னோட குழந்தைங்களுக்கு செஸ்லையும் ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால நான் வாரம் ஒரு முறை நான் வகுப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரலாம் ஏன்னா விடுமுறையில தான் இருக்காங்க அவங்கள தினம் போக சொல்லி அவங்களை விடுமுறை நாள்லயும் கட்டாயப்படுத்தக் கூடாதுங்கறதுக்குல வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை செல்ற மாரி வகுப்புக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அவங்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் நம்ம சேர்த்து விடும் போது சுயமா சிந்திக்கும் திறன் அதிகமாகுல்ல அதுக்காக இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில இருக்கேன்
ஆ ஆமா பரவால்ல பரவாயில்லைங்க நீங்க சொன்னதுக்குப்புறம் தான் பரவால்ல என்னோட குழந்தையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்ப வெளியில எந்த மாதிரி வகுப்புகளுக்கு கூட்டிட்டு போறீங்க
நான் வந்து யோகா கிளாஸ் வீட்டுக்கு பக்கத்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க அதனால யோகா சொல்லி் கொடுக்கறதுக்கு மட் டும் தினமும் மாலைல ஒரு ஒருமணி நேரம் வந்து யோகா கிளாஸ் அனுப்பிடுறது மற்றபடி பாத்தீங்கன்னா என்னோட மகளுக்கும் வந்து பரதநாட்டியத்துல ஆர்வம் ரொம்ப அதிகம் அது வகுப்பு நாட்கள்ல அழைச்சிட்டு போக முடியல பள்ளி நேரத்துல பாத்தீங்கன்னா போயிட்டு வரவும் அடுத்து ரெஸ்ட் ஹோம் ஒர்கு தான் இருந்துச்சு அதனால இந்த கோடை விடுமுறை முழுவதுமே ஒரு மாதமும் அவ பரதநாட்டிய வகுப்பு போலாங்கிறதுக்காக அதுவும் சேர்த் கத்து விட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வமாவே கத்துக்குட்டு இருக்காங்க
பரவால்ல பரவால்ல என் தோழி ஆமாம் நல்ல விஷயம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கும் இப்ப இந்த ரெண்டு மாசம் தான் லீவு இல்லைங்களா ஏன்னா அதுக்கப்பறோ வந்து ஸ்கூல் தொடங்கிருச்சி அப்டின்னா அவுங்க வந்துட்டு அதுலயே பிஸியா இருப்பாங்க
ஆமா அவங்களோட விடுமுறை நாட்கள வந்து நம்ம முழுமையாவு நம்பள அவுங்கள கட்டாயப்படுத்தி எதுலயு சேத் துக்கவு முடியாது அதே நேரத்துல அவுங்கள வந்துட்டு முழுவதுமா சோம்பேறிதனமாவு இருக்க விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக
அதா அவுங்களுக்கு புத்தகமற்ற விஷயங்கள்லயுமே பரிசு குடுக்கணு சிந்திக்கும் திறன் அதிகரிக்கிறது அவுங்களுக்கு எந்தெந்த விஷயத் துல ஆர்வம் இருக்கோ அதெல்லா மேம்படுத்தணுங்கிறதால ரொம்ப கவனமா இருக்கே பரதநாட்டியம்
ம்
அந்த மத்தவங்களுக்கு பிடித்த சின்ன சின்ன விளையாட்டுக்கள வீட்ல விளையாடுறதுக்கு ஞாபகப்படுத்தீட்டுதா இருக்கே
ம் பரவால்ல பரவால்லைங்க இப்போ வீட்ல குழந்தைகள் இருந்தா வந்து அதுவு இந்த விடுமுறை காலத்துல உங்க குழந்தைங்க குறிப்பா வந்துட்டு உங்க குழந்தைங்க வந்து குறிப்பா வந்து வரையிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இல்லலைங்களா அவங்க வந்து இப்ப செவத்துலயும் வரை வாங்க இல்லையா அத நீங்க தடுக்க மாட்டீங்களா
இல்ல அவுங்கள வந்துட்டு நா எங்க குழந்தைங்க விஷயத்துல நா அவுங்கள எதையுமே தடுக்கறது இல்லை ஆர்வமா வரைந்து அவளோட கிருக்கல்களாக இருந்தாலுமே குழந்தைங்க ரசிச்சி நா இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லும் போது அது நமக்கு மகிழ்ச்சிய தா குடுக்குது அதனால அதெல்லா நா தடுக்குறது கெடையாது அவுங்க வரையட்டுன்னு அவுங்கள என்கரேஜ் பண்ணிர்றது மற்றபடி என் மகனுக்கும் மகளுக்குமே நா வந்து நீச்சல் கத்து குடுக்கணுங்குறதுல ரொம்ப உறுதியா இருக்கே இந்த கோடை விடுமுறையில அது ரொம்ப பயனுள்ள ஒரு தற்காப்பு கலையாவு இருக்கு அவுங்களோட உடல் பயிற்சியாவு இருக்கு அது இந்த காலத்துல வந்து நீச்சல்ன்கிறது ரொம்ப விஷயங் கெடையாது உண்டுல அதுனால அவுங்களுக்கு நா கத்து குடுக்கணுங்குறதுல ஒரு முனைப்போடையே இருந்துருக்கே நீங்க என்ன பண்ண போறிங்க அது சரியா தவறான்னு நெனைக்கிறீங்க
நீங்க பரவாயில்ல நீங்க பண்றது வந்து முழுக்க முழுக்க சரி ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுதா அவுங்களுக்கான வயது சோ வந்து அவுங்க கிருக்கி விளையாட்றது வந்து நம்ம ஒரு சின்ன குறிப்பிட்ட வயசு வரைக்குந்தா அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா அவுங்க கிருக்குறதெல்லா விரும்ப மாட்டாங்க சோ வந்து அந்த குறிப்பிட்ட வயசுல அவுங்க கிருக்ற ஒவ்வொரு கிருக்களுமே அழகா இருக்கு நீங்க சொல்லும் போதா எனக்கே ஞாபக வருது அந்த சின்ன சின்னதா ஏதோ ஒன்னு கிருக்கி காட்டம் போது தா அவுங்களுக்கு அது என்னன்னே நமக்கு புரியாது பட் இருந்தாலு அவுங்க வந்து அந்த கிருக்கி காட்டம் போது அவுங்க மூஞ்சில இருக்குற ஒரு சந்தோஷோ வந்து கண்டிப் பா எதுலயு கெடைக்காது அதுலயு நம்ம நல்லா இருக் கு அப்டின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா இன்னு அவுங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு இல்லைங்ளா அதே மாதிரி நெறைய இந்த மாரி விடுமுறை நாட்கள்ல வந்துட்டு வெளிய கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஸ்விம்மிங் கிளாஸு சோ செஸ்ஸு இன்டோர் கேம்ஸு அந்த மாரி கூட்டிட்டு போறது வந்து ஒரு நல்ல இதாவே இருக்கும் ஏன்னா வெளில போய் இந்த வெயில் காலத்துல அவுங்க வெளாண்டு ஆ சில பேர் முகல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயில் வந்து ஒத் துக்காது கருகருன்னு ஆயிரு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்டோர் கேம்ஸ் மாரி போக்கஸ் பண்ணி கொண்டு போனோ அப்டின்னா அதுலயும் அவுங்ளுக்கு இப்பத்துல இருந்தே நம்ப ஒவ்வொன்னு நம்ம சொல்லி குடுக்க சொல்லி் குடுக்க அவுங்களுக்கு ட்ரைனி்ங் ஆக ஆரம்பிச்சிரு ஏன்னா இப்போ இருக்குற வயதுலதா வந்து பாத்திங்கன்னா அவுங்க நல்லா வளர்ச் ச்செரி வாங்க இல்லேங்களா மூளை வளர்ச்சி வந்து நல்லாவு இருக்கு
ஆமா அவுங்களோட விளையாட்டி ஆர்வம் அதோட அந்த விளையாட்டு வந்து தேவையில்லாத கணிக்கும் திறன் உடல்நிலைய வந்து மேம்படுத்துறதா இருக்குணுல நம்ப நம்ம கொழந்தைங்கள இந்த வயதுல பக்குவப்படுத்துறது சரியான பயிற்சி குடுக்குறது ரொம்ப முக்கியமான நேரங்கிறதுனால நா அதுல கவனம் எடுத்துக்கிட்டுதா ருக்கே மற்றபடி மாலை நேரங்கள்ல வீட்டுக்கரைல உள்ள ஒரு பூங்காவுல கொண்டு போய் அவுங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்கள விளையாட விடுறது மற்ற கொழந்தைங்களோட ஏன்னா சமூகத்துல மற்றவங்களோட பழகம் போது இணக்கமான வாழ்ற பழக்கத்த நம்ப கத்து குடுக்கணு இல்லையா அதுனால வீட்ல இருக்கறதோட மட்டு இல்லாம பூங்காக்கழச்சு போய் கொழந்தைங்களோடயு நா விளயாடிட்டுருக்கே இந்த விடுமுறைல
ஆமா நீங்க சொன்னது செரிதா நம்ம பூங்கால போய் விடும்போது அங்க இருக்குற அந்த ஊஞ்சல் ஆகட்டு இல்லைன்னா அந்த இது சரி க்கி விளையாட்றது ஆகட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவுங்க ஒடம் இப்ப வந்து ஒரு நல்ல எக்சசைஸ் ஏன்னா நம்பதா வந்து வீட்டு வேல அப்டி இப்டின்னு வீட்லயே இருந்தாலும் அவுங்க வந்து வெளில போயி இந்த மாரி ஏறும்பொழுதும் செரி இல்ல ஸ்விங்ல வெளாடும் போதும் செரி ஸோ அவுங்ளுக்கு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காவும் ஒரு ரிஃப்ரெஷிங்காவும் இருக்கு வீட்லயே இருந்து ஒரு மொடங்கி கெடக்காம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸா இருக்கும் ஸோ அவுங்கள கூட்டிட்டு நம்ம போம்போது நமக்குமே வந்து வீட்லயே இருந்து காலேல காலேல நமக்கு சாயங்கால டைம் ஒரு பரவால்ல வெளிய போயிட்டு வந்தோம் அப்டிங்கிற மாதிரி ஒரு புத்துணர்வா இருக்கும் இல்லைங்களா
ரொம்பவே சரியா சொன்னீங்க அந்த பூங்காவுக்கு சென்று வர்றது வந்து நாம கொழந்தைங்களுக்கு மட்டு இல்லாம நமக்குமே பயனுள்ளதாருக்கு நம்ப கொழந்தைங்களுக்கும் மற்ற கொழந்தைங்களோட வெளயாடும் போது நீங்க சொல்றா மாரி ஒரு ஊஞ்சல் ஆட்ரதா இருக்கட்டு இல்ல சறுக்காலா இருக்கட்டும் அதெல்லா செய்யும் போது மற்ற கொழந்தைங்களா வெளையாட்றாங்கல்ல அவுங்களோட பண்ணும் போது ஒரு விட்டு குடுத்து வாழ்தல் விட்டு குடுக்குறத் பழக்கமும் வரும் இதுல்ல அதுக்காகவே நம்ம இத பழக்கணுனு நெனைக்றே நானும்
ஆம்மா ஆம்மாங்க அதுவும் மத்த கொழந்தைங்களோட அவுங்க வளந்து கலந்து பேச பேசும்போது அந்த நெறைய விஷயங்கள் வந்து அவுங்க கத்துக்குவாங்க இப்போ நா இப்போ சின்ன கொழந்தைங்களா இருக்கும்போது அவுங்களுக்கு பெருசா பேச வராது ஆனா மத்த கொழந்தைங்க பேசுறது பாத்தே இவுங்க பேசுவாங்க இல்லைங்களா சோ அதுக்காகவே வந்து நெறைய பெற் றோர்கள் வந்து பள்ளிக்கூடத்ல சேப்பாங்க ப்ரீ கே ஜி அந்த மாதிரி பால்வாடி அந்த மாதிரி சேத்து விடுவாங்க ஏன்னா கொழந்த பேசணு மத்த கொழந்த பேசுறது பாத்து கத்துக்கனு அப்டிங்கற காரணத்துக்காகவே இல்லைங்களா
ஆமா சரியா சொன்னீங்க அதோட மட்டுல்லாம இந்த கோட விடுபிய பயனுள்ள மாத்திரது மட்டுமில்லாம கொழந்தைகளுக்கு சில நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி குடுத் சொல்லணு நெனச்சு செஞ்சுட்டுருக்கே ஸ்கூல் நாளலெல்லாம் பாத்தீங்கன்னா கொழந்தைளுக்கு நேரமே இருக்காது அவுங்களோட சின்ன சின்ன வேலைங்கள கூட நம்மதா பாரத்து செய்யிற மாதிரிருக்கு ஆனா அந்த விடுமுறைலே ஏ கொழந்தக்கீ சின்ன கொழந்தங்கிறதுனால தானா எடுத்து சாப்ட பழக்குறது தானா சாப்ட்ட ஒரு பாத்திரமா இருக்கட்டு இல்ல தண்ணீர் குடிக்கிற ஏனம்மா இருக்கட்டு எடுத்துட்டு போய் வைங்க இந்த மாதிரி உங்களோட சின்ன சின்ன வேலைகள நீங்க பாத்துங்க உங்களோட டிரஸ்ஸ நீங்க மடிச்சு வக்கணு இந்த மாதிரி வோர் தன்னை தானே பாதுக்கிறதுக்கு சுய தேவைகள நானே நா குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்திட்டு ருக்கே
ஆமாங்க ஆமா நீங்க செரியா சொன்னீங்க இந்த மாதிரி நா
சொல்லுங்க
ஸ்கூல் நாள்ல பாத்தீங்கன்னா எல்லா வேலையு குழந்தைங்களுக்கு நாம தா செய்வோ ஒரு ஷூ மாட்றதுலிருந்து நம்மளே பண்ணணு நம்மள முழுவதுமா சார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு தனித்து செயல்படுற திறனே இல்லாம போயி்டுதுல்ல ஒண்ணொண்னு நம்மளையே அவங்க கூப்ட்டுட்டு இருப்பாங்க அதனால இந்த விடுமுறைலே அத நா பழக்கப்படுத்தலானு நெனைக்கிறே அது சரியா இல்ல அவங்களுக்கு நம்ம பணிசுமைய குடுக்குற மாதிரி இருக்குமா நீங்க என்ன நெனைக்கிறீங்க
இல்ல பனிசுமனு இருக்காது ஏன்னா பள்ளி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிசி பிஸியா இருப்பாங்க ஏனா காலைய போயிட்டா மத்தியானோ வருது ஏதாவது உணவுகல் இல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்ட்டு தூங்கிடுவாங்க இல்ல விளையாண்ட்டு இருப்பாக அவ்ளோத அப்டியே போயிரு நம்மளு வீட்டு வேலைகள பாத்துட்டு அப்டியே போயிரு இதே நம்ம வந்து லீவ் நாட்களுங்கும்போது கொழந்தைங்க அப்பதா நமகிட்டயு ரொம்ப நேரோ இரு அ அது மட்டு இல்லாம நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு அங்கன்னு அனுப்பு போது அப்பதா பாட்டி தாத்தா கூடயு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நீங்க சொல்றது போல கொழந்தைங்கள முழுதா வெளயாட்டு திறமன்னு இல்லாம அந்த கோடை முறையில உறவினர்கள் வீட்டுக்கு அனுப்புறது நல்ல விஷயோ தா கொஞ்ச நாள் அவுங்களோட பழகணு இல்ல ன ரொம்பவே சரியா சொன்னீங்க அதயுமே நா கடபிடிக்குறே நா என்னோட கொழந்தய அழச்சு போயிட்டு போயிட்டு வாரே
ஆமா ஏன்னா வந்து அப்டி நம்ம அனுப்பு போது அவுங்ககிட்டயு அவுங்க இருக்க பழகிக்குவாங்க நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம போயே ஆகணுங்கும்போது கொழந்தைங்கள கூட்டிட்டு போக முடியாதுங்கிற பட்சத்தில அவ பாட்டு தாராளமா விட்டுட்டு போலா இல்லைங்களா நல்லா பாத்துக்குவாங்க
ஆமா ரொம்பவே சரியா சொல்றீங்க நா அந்த விடுமுறய எல்லா விதத்துலயுமே என் கொழந்தைக்கு பயனுள்ளதா மாத்து இக்றதுல உறுதியா இருக்கே அதே போல மதிய நேரத்தில் அதிகமா வெளிநாடு சிறிதளவு சாப் தூங்குறது அந்த மாதிரியே அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணு அவுங்க மகிழ்ச்சி யாவு இருக்கணு நெறயா விஷயங்கள கத்துக்கணு அப்டிங்றதுல நா உறுதியா இருக்கே உங்களோடயே இவ்ளோ நேரோ இதெல்லா கலந்து உரையாடுனதுல எனக்கு சில தெளிவு கெடச்ருக்கு
பரவாயில்லங்க தோழி இன்னொரு முற ஏதாவது வாய்ப்பு கெடச்சதுன்னா நம்ம பேசலாங்க செரிங்களா
ஆ‌ நிச்சயமா நீங்களு ஒங்க கொழந்தைங்களுக்கு பயனுள்ளதா சில விஷயங்கள கத்து கொடுங்க வெளயாட்டுல எந்த துறயில ஆர்வோ இருக்கோ அந்த ஆர்வத்த மேம்படுத்துறதுக்கான ஊக்கமு பயிற்சியு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இந்த விடுமுறை மட்டுமில்ல இந்த பழக்கோ வந்து பள்ளி தொடர்ந்ததுக்கு அப்புறமு கூட தொடர்ந்ததுன்னா அவுங்க எதிர்காலத் க்கு நல்ல பயனுள்ளதா இருக்கு நன்றி
நன்றி நன்றிங்க தோழி